ஹலோ வணக்க தோழி
வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்களா தோழி
ம் நா நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க
இப்பதா காஃபி குடிச்சே தோழி நீங்க காஃபி குடிச்சாச்ச தோழி ஆ அதெல்லா சாப்ட்டாச்சு தோழி உங்களுக்கு நா பேசறது தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது தோழி இப்ப கரெக்டா கேக்குது
ஆ செரிங்க தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி இன்னைக்கி அமாவாச விருதோ
நீங்களுமா உங்க வீட்டிலயுமா
எங்க வீட்ல இல்ல தோழி என்னுடைய கணவரு விருதோ இருக்காங்க அதனால வந்து அ உணவு தயார் செஞ்சு எல்லாரு மதியோ சாமி கும்பிட்டு சாப்ட்டோ தோழி நீங்க தோழி ஹலோ ஹலோ ஹலோ தோழி கேக்குதா தோழி
தோழி கேக்குதா உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது தோழி இப்பதா
ஆ ஆ சேரி சேரி அங்க என்ன மழ பெய்தா தோழி
இல்ல இல்ல தோழி அங்க
இங்க லைட்டா தூத்தல் போட்டுட்டு இருக்கு
பத்தி எதாவுது டாப்பிக் எடுத்து பேசுவோ தோழி
ஆ கண்டிப்பா
ஆ காலை உணவு வந்து புரதச்சத்து நிறைந்ததா சாப்பிடணு தோழி அதனால காலை உணவு வந்து வந்து நம்ம எப்டி எடுத்துக்குலா நீங்க வந்து என்ன முறையில வந்து உங்களுடைய கணவருக்கு உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க எப் எப்டி செஞ்சு குடுக்குறீங்க
ம்
அத ஷேர் பண்ணா அத வந்து நீங்க பகிர்ந்துக்குங்க நானு ஒரு சில கருத் த்துக்கள் வந்து உங்களிட்ட நானு சொல்றே தோழி இன்றைய நடைமுறையில வந்து எல்லாரு ரெண்டு பேரு அலுவலகத்துக்கு போற காரணத்தினால உணவு வந்து சாப்பிட்டு சாப்பிடாமலு கொழந்தைங்க பள்ளிக்கூடோ போறதுனால சாப்ட்டு சாப்பிடாமலு நம்ம சாய செய்யற சாப்பாடுல புரதோ வந்து கம்மியானதா கூட இருக்கலா அப்டி அதிகமான சத் த்துக்கள் உள்ள பொருட்களை வந்து காலையில சாப்ட்டா பசங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வந்து நல்லா இருக்கு இந்த மாரி கணவர் ஆஃபீஸ் போறதுக்கு ஹெல்த்தியா நல்லா போலா அப்டிங்குற வந்து ஒரு ரெண்டு மூணு குறிப்புகளை வந்து எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க தோழி தோழி கேக்குதா தோழி தோழி கேக்குதா தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ ரெண்டு பேரு வேலைக்கு போற சூழ்நிலையில இருக்குறப்ப நாம வந்து காலையில
கால் எது கட் பண்ணிடாதீங்க ஏனா சிக்னல் ப்ளாபம்னால வாய்ஸ் டிலே ஆகி வருது ஆனா லைன்ல தா இருக்கீங்க
ஆமா ஆமா தோழி ஆமா தோழி
ஆ சேரி ஓகே அது முடியட்டு முடியிற வரைக்கு லைன்ல இருங்க அதுக்கப்பறோ
ஆ செரி ஓகே ஓகே ஒ செரிங்க தோ
ஆ சொல்லுக தோழி
இல்ல காலையில பாத்திங்கன்னா காலையிலயே கணவரு மனைவியு கெளம்பி போறப்ப பாத்திங்கன்னா பசங்கள கா ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கற வேகத்துல நாம வந்து எதாவது ஒரு சமையல செஞ்சு வெச்சுட்டு கெளம்புவோ அந்த ஏதாவது ஒண்ணு செய்யறப்ப மொதனாளே நம்ம ஒரு இதுதா சமைக்கணுன்னு ஒரு குறிப்பு எடுத்து வெச்சுக்கிட்டோன்னா கொஞ்சோ நம்ம களம்பறத்துக்கு வசதியா இருக்கு இப்ப கொண்டக்கடல முட்ட இதல்லா செஞ்சி எடுத்துட்டு போறது நம்மளுக்கு புரதச்சத்து அதிகமா இருக்கு வாழப்பழோ தினசரி எடுத்துக் ட்டோனா அதுவு புரதசத்து பிளஸ் கேல்சியம் சத்து உங்களுக்கு அதிகமா அதுல இருக்கு நா பேசறது உங்களுக்கு கேக்குதா
ஆ சொல்லுங்க தோழி தோழி கேக்குதா
அ
தோழி கொஞ்சோ செட்டு அந்தந்த தொலைத் தொடர்புனால கொஞ்சோ ப்ராப்ளம் இருக்கர்துனால எதோ அதுல விட்டு விட்டு கேக்குத்தா என்னனு தெரில நா பேஸ்ற வாய்ஸ் வந்து உங்களுக் அ அ கேக்குது தோழி அனா கட் பண்ணாம பேசுங்க நீங்க சொன்னது நீங்க சொன்னது சரிதா இப்ப உள்ளந்த ரொம்ப பயனுள்ளதாவு இருந்துச்சு அடுத்த நாளு நம் ம என்ன சமைக்கணுங்கறத வந்து ஒரு குறிப்பா எடது பண்ணி மொத நாளே ஒரு திட்டமிட்டு செயல்படுனு சொன்னீங்க அது வந்து நல்ல விஷயோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளு வந்து அவசரமாவு களம்பறதுனால நம்ம திட்டமிட்டு செயல்பட் டம்ன்னா நமக்கு அ உணவு கூட வந்து ஒரு கால அட்டவணையின் அடிப்படையில வந்துரு
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி
கொண்டக்கடலைங்கறது வந்து நீங்க புரதோ அதிகோ உள்ள ஒரு உணவு இது வந்து வாரத்துல எத் தன முறை தோழி நம்ம சாப்புலா
ரெண்டு நாளுக்கு ஒரு தடவ நம்ம எடுத்துக்கலா தோழி வந்து
கண்டிப்பா தோழி நீங்க
நா ரெண்டு நாள்க்கு ஒரு தடவ எடுத்துக்கலா இது இல்லாம பாத்திங்கன்னா நம்ம அந்த ராகி கம்பு கேழ்வரகு இதல்லா இருக் குல்லயா நம்ம
கேக்குதா தோழி
ஹலோ
தோழி கேக்குதா நா பேசுறது
கு நல்லா கேக்குது எனக்கு நல்லா கேக்குதுப்பா உங்களுக் கேக்குதா
கேக்குது அ கேக்குது தோழி நா காலை உணவுலா என்ன எடுத்துக்குவனா தோழி பயிறு பச்சப் பயிறு இருக்குல்ல தோழி
அம்மா ஆமா
அந்த பயர வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மொளக் கட்டீட்டு
ஆ
அந்த மொளக்கட்ன பயிர்ல வந்து கொஞ்சோ சிறிதளவு மாதுளம்பழோ ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கர கொஞ்சமா தேங்கா அதுலயே வந்து பம்கின் சீடு இருக்குல்ல
ஆமா
பரங்கிக்காவோட வெதன்னு சொல்லுவோல அந்த வெதக் கொஞ்சோ இதெல்லா சேத் து காலை உணவுல வந்து தேங்காப் பூ போட்டு பசங்களுக்கு ஒரு பிடி காலையில குடுக் கும்போது இன்னு வந்து ஒங்களுக்கு வந்து புரதோ அதிகமா இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி இது வந்து என்னோ ட நெருங்கிய தோழியே தினசரி எடுத்துட்டு வருவாங்க எங்க அலுவலகத்துக்கு பாத்தீங்கன்னா
அப்டிங்களா தோழி
ஆமா தோழி ஒ அ சாப்ட்டுருக்கே என்னோட நெருங்கிய தோழி ஒரு நாள் விட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க அவல்
இத நம்ம சாப்டும் போது என்ன பண்ணுதுன்னா தோழி நமக்கு வந்து புரதங்கள் அதிகமா கெடைக்கு அதே வேலையில நம்ம இவள ஆ நேரங்கள் வந்து குறைவா இருக்குறதுனாலயு நம்மளுடைய வேலைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனாலயு தோழி நா பேசுறது கேக்குதா தோழி
சொல்லுங்க கேக்குது கேக்குது
கேக்குது ஆனா விட்டு விட்டுதா கேக்குது தோழி நீங்க பேசறது ம் நா பேசுறது ஒங்களுக்கு வந்து கண்டினியூவா கேக்குதா
கண்டினியூவா இப்ப கேட்டுட்ருக்கு
சேரி ஓகே தோழி ரொம்ப வெளியில வந்துதா பேசுற மாரி இருக்கு கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குற மாரிதா இருக்கு
ம் என்னனு தெரியல இந்த தகவல் தொழில்நுட்பத்துல ஏதாவுது கோளாறான்னு தெரியில தோழி
சேரி தோழி ஓகே நீங்க அழைப்ப வந்து தொடருங்க அடுத் து என்னன்னா இந்த காலை உணவுல வந்து ஒங்களுக்கு வேற ஏதாவுது வித்யாசமான ஆ உணவு வகைகள் வேற ஏதாவுது இருந்தாலு என்னோட பகிர்ந்துக்குங்க தோழி
கண்டிப்பா இப்ப வந்து நம்ம வந்து ஆ நா சைவம் அசைவம்னுங்கிற மாரி அசைவத்துல சாப்டு செலது வந்து புரதச்சத் துருக்கு கால்சியம் சத்து இருக்கு இப்ப சைவத்துல பாத்தீங்கன்னா காளான்னு இருக்கு இல்லையா காளான் சாப்லா அப் பன்னீர் கட்டின்னு சொல்ல முடிய இந்த அ பன்னீர்ன்னு சொல்லுவாங்க
ஓ
அந்த பால பதப்படுத்தி செய்யறது வந்து அதுவு வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கதுல வந்து அசைவம் சாப்டாதவங்க கூட அத சாப்ட்டா புரதச்சத்து நெறையா கெடைக்கு வந்து
சரி தோழி நாங்களு வந்து அத உணவு வந்து பரிமாறி என்னுடைய கொழந்தைகளுக்கு நா குடுக்குற எப்டி இருக்குன்னு சாப்டுட்டு நாங்களு சொல்றோ வேற ஏதாவுது வேறுபாடு உள்ள உணவுகள் வேற ஏதாவுது நீங்க செஞ்சாலு எ என்னிட்ட வந்து பகிர்ந்துக்குங்க இன்னொரு என்னன்னா சிவப்பு அவுல் இருக்குல்ல தோழி அது தினசரி வந்து உணவுல நம்ம எடுத்துக்கும் போது இன்னு ரொம்ப நல்லதுனு சொல்றாங்க அந்த தினசரி அவுல் வந்து என்ன பண்ணு கொஞ்சோ ஊற வச்சிட்டு அதுலயுமே நாட்டு சக்கர போட்டு கொஞ்சோ தேங்கா பூவு போட்டு சாப்புடும் போது அது காலை உணவாகவே வந்து ஃபுல்லாவே சாப்பலா பயிரு வகைகள் வந்து ஒரு புடி சாப்டலா எப் பவு இன்னொரு சாப்பாட்டோட சேத்து சாப்புலா இது வந்து ஃபுல்லாவே நம்ம சாப்ட்லா அப்டிங்கிற மாரி ஆ புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு யா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த வெளியில போறவங்க உடற்பயிற்சி செய்றவங்க இவங்கள்லா பாத்தீங்கன்னா இந்த மாரி உணவுகள் எடுத்து க்குறாங்க நம்ம பாரம்பரியத்துல உள்ளது என்னன்னா செல நேர வந்து நம்மளால செய்ய முடியாத காரணத்தினாலு அதுல சத்துக்களு அதிகமா இருக்கு யாரு இப்ப அதிகமா அத செய்றது கெடையாது தோழி பேசுறது கேக்குதா தோழி தோழி பேசுறது காதுல விழுதா தோழி நன்றி தோழி உங்களுடைய அழைப்ப வந்து உங்களிடம் பகிர்ச்ச காலை உணவு வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி